ஹலோ ஹலோ
ம்
கேக்குதாடி
கேக்லிங்க ப்ரோ
என்னடி பண்ற இப்ப தாண்டி கேக்குது நீ மட்டும் தாண்டி ஃபோன் அட்டன் பண்ண எம்மா கத்தின் கக்றியா
அர்க் அ
ஆமா நா ஹலோ ஹலோன்னு கத்தின் கெடப்ப
கா நாங்களுமே கத்திட்டு தா இருக்கே இங்க தனியா
அப்படியா
பேயா இருக் ஆமா இவ்ள் நேரோ நானே கத்திக்ட் தா இருந்தே
எறா ஆக் வாருன் நெனைக்கிற இது அநேகமா ஃபோன் எதோ ப்ராப்ளம் நெனைக்கிற சிக்னல் ப்ராப்ளம் நெனைக்கிற தெரில இன்னா பிரச்சனனு
பேசி இப்பொதிக்கி
ஆமா கரெக்ட்டு தான அதுவும் என் பையன் என்னமோ பண்றான்டி இது அவுங்ளுக் தெர்யோ
செரி பாத்துட் வாங்க பாத்துட் வாங்க
ஒன்னும் பண்ல நீ சொல்லுடி என் பைய அழகா வெங்காயோ பூண்டு எல்லாத்தையு எத்து வச்சுக்னு எடுத்து கீழ வெக்கிறான் எடுத்து மேல வெக் க்கிறான் எத்து கீழ வெக்கிறான் எத்து மேல வெக்கிறான்
நைட்டு சமயலக்கு செய்ட்டோ
அவன் இருக்கிற மூணு கிலோ வெங்காயத்த உரிச்சு நா என்ன பண்றது டயட்ன்ற பேர்ல ஒரு தோஸ் தாண்டி சாப்ட்ட ஒரு தோஸ் தா சாப்ட்ட ஆனா பசிக்குது ஒன்னும் முடியல ஒரே ஒரு தோச தா காய்ல சாப்ட்ட அதோட இருக்க இப்ப ஆனா பசி எத்துக்குச்சி மதியமு சாப்டக் கூடாதுன் நெனைக்கிற முடியல இப்ப எதாவ்து சாப்புன்னோ
லேஸ் பாக்கெட் வாய்ங்ட்வருவா
சி சி ச்ச அன்ஹேல்த்தி ஃபுட்ல்லா நா சாப்ட மாட்டண்டி நீ வேற ஏண்டி அதெல்லா சாப்ட மாட்டன்டி ஓரளவ்க் நேச்சுரலா சாப்டுவ எது சாப்ட்டாலு எண்ணெ பொருள் எதுவு அவாய்ட் பண்ருவ எல்லாமே நேச்சுரல் தாண்டி நாங்க செய்வோ எண்ணெல்லா ஆடின் வந்து தா வச்சுப்போ மல்லாட்ட வர்ஷத்துக் ஒரு தடவ வாங்கி ஒரு மூட் ட வாங்கி அடிப்போ எள்ளும் இம்மார் தா உளுந்தோ அது மாரி தா அரிசி மட்டும் தாண்டி கடைல வாங்குறோ இதா ஒரு நேச்சுரலா அப்டி தா மி்க்சர் கூட நானே செய்வே ஓரளவ் அர கொறையா அப்டி வச்சுக்லா
மிக்சர் நேச்சுரல்ல வராதே
அர கொறையாந் தா சொல்றேன்னே மிச்சர் நேச்சர்ல வராதா நானே செய்றல அவன் சுட்ட எண்ணெய்லே சுட்றான்ல
அது செர்
நம்போ நம்போ ஒரே எண்ணெ தான யூஸ் பண்றோ அதுனால் தா அவன் சுட்ட எண்ணெய்லே சுட்டு சுட்டு அந்த அழுக்கு
அது அதா அது ஆயில் ஃபுட்ல வராது நீங்க சாப்புட்லா
ஆயில் ஃபுட்ல வராதா வருண்டி ஆ நீ ஒன நல்லாயிக்கிற நானே எத்துன்னு
நீங்க தான சொன்னீங்க இப்ப இப்ப நீங்க என்ன சொன்னீங்க
ஏ பசங்களுக்குடி நானுமே சாப்டுவ தா ஏத் எப்பயாத்தா சாப்டுவ எப்டி சொல்றது அதிகமா சாப்ட மாட்ட ஆனா எனக்குல்லா ஹெல்தியா இதெல்லா இந்த வீட்டுக்கு வந்து இப்டி ஆயிட்டேன்டி எங்க வீட் ல இது மாரி ஆக்கிட்டாங்கடி இந்த வீட்ல எல்லா நேச்சுரலா தா சாப்புட்ணு அதே மாரி கிளீனிங்கா இருக்கணு என்ன சாவடிப்பாரு மனுஷ போட்டு என்ன
ஏ
வர அநியாயம் பண்ணுவாரு அங்க எங்க வீட்ல இருக்கும் கண்டிஷன்லா ஒன்னு கெடையாது எங்க வீட்டுக்காரு அப்பில்லா கெடையாது கண்டீஷன்லா பண்ண மாட்டாரு நா சொல்றதா அவர் கேட்டான
கல்யாண
புரியல
கல்யாணம் பண்றதே ஒரு கன்டீஷன் தா அப்புறம் என்னன்ற இது தனியா வேற கண்டீஷன்ஸ் வேற போடணுமா
அதெல்லா இல்லடி கண்டிஷன்லா ஒன்னு இல்ல சரியா கேக்கல நீ பேசறது
நா பேசவே இல்ல அதனாலதா கேக்கல இல்லக்கா நா பேசவே இப்பக்கேதா
இப்ப கேக்குதடி
உங்களுக்கு கேக்காதா பேசுற
நல்லா கேக்குது நீ நல்லா கேக்குது ஹெட்ஃபோன் போட்ணு மட்டு தயவு செஞ் ஹெட்ஃபோன் போட்ணு பேசுறியா
இல்ல
நார்மல் காலா இப்டி இருக்குது
ஆமா
என்ன ஆமா
நா
ஹெட் ஃபோன் போட்லன்ற ஆமான்றியா
ஹெட்ஃபோன் போடலதா சொல்ற ஹெட்ஃபோன் போடல
செரி விடுடி நா சும்மா தாண்டி கேட்ட ஹெட்ஃபோன் போடுறதுனால கூட கேக்காம இருக்கும்ல அதனால கேட்ட நீ எதுவு தப்பா நெனைச்சுக்காத என்ன
அதுக்கு இல்ல நா ஹெட்ஃபோன்லா போட்ல
செரி நீ என்ன சமைப்ப நல்லா ஏதாவது தெரிஞ்ச ரெசிப்பியா சொல்லண்டி எனக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியாது ம் பிரியாணி கூட விட்டுருடி அத கூட ஏதோ அரக்கொ மட்டன் புரியல மட்டன் பிரியாணிதா செய்ய மாட்ட சிக்கன் செய்வ பட் ஆனா எனக்கு வந்து
காக்கக்கா காக்கக்கா ஒரு ஒரு நிமிஷக்கா அதெல்லா யாருக் தெரியுமோ அவுங்கள்ட்ட கேக்கணு நா னே ஒரு டம்மி பாபா என்ட்ட வந்து
ஏய் கத்துக்கோடி கத்துக்கு போய் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகு
அத ஃபியூச்சர்ல பாத்துக்குலா இப்ப அவசியமே இல்ல
இதே மாரி சொல்லின் திரியாத டி ஒரு நாளு சமைக்காத நானு சமையல் கட்ல புகுந்தேரி ஒக்கான்னுக்குறன்னா
அது அதுக்கெல்லா அது அதெல்லா நெனச்சு கவலப்பட்றால் நான் கெடையாது அதுக்குன் கால நேரம் வரப்ப அந்த கால நேரத்தோட நான் செயல்பட்டுக்குறே
சேரி ஓகே அப்புடியே செயல்பட்டுக்க அதுவு நல்லாதா இருக்கு எங்கு இது எங் வீட்ல என்ன பாத்த மாரி இர்கிதுடி ஒன்ன எங்க அப்பா எப்டி தெரிமா எங்க அம்மா என் வேலை செய் ஏன் பொண்ண எதுக்கு நீ வேல செய்ய சொற என் பொண்ணுங்கிற வரைக்கு வேல செய்யாது இங்கியு கஷ்டப்பட சொல்ற அங்கியு போய் கஷ்டப்பட சொல்றியா எங்க பொண்லா வேல செய்யாது நீ இன்ன பண்ற நீ செய் என் பொண்ண வேலயிட்ற வேல வச்சுக்காத நீ செய்யாதமா அப்டினவாரு எங்க அப்பா
நைஸ் மேன்
அது மாரியே வாழ்ந்துட்டு அவரு குடுத்த இதுனாலயோ என்னமோ அப்புடியே வளந்துட்ட நானு அப்பா கொஞ்சோ ஒரு அளவு செய்யிமா போமான் சொன்னதலா அப்பா எனக்கு அப்போட்பண்ணவு எனக்கு கொஞ் திமிர் ஏறி போச்சு ச்ச நம்மப்பா நம்ள சொல்றாரு நம்மம்மா நம்ள வேல வாங்குதுன் சொல்ட்டு நான் செய்யாமயே விட்டுடண்டி நீயு அப்புடிதா இருக்குறியா உங்க அப்பா ஒனக் சப்போட் பண்ணுவாரா
அப்புடியெல்லா கெடையாதுக்கா இப்ப நம்ம செய்ணு யோசி அதுனால செய்யல புரொசீஜ லா தெரியு ஆ பிராடிக்கல் பன்ச் அதா அதா இப்படித்தான் தெரியு செய்ய வேண்டிய அவசியோ வர்ல
அ அ
ஆனால விடல அ அன்னைக்கு நம்ளே செய்ய போறோ அதுக்கப்புறோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் பண்ணிக்க போறோ அவ்ளோதா
ஓகே ஓகே டி அப்றோ வேற வேறென்ன நீதா சொல்னு
வேறென்ன ஒன்னுல வெயில் குது காய்கறி வாங்க போனு அதா உக்காந்துருக்க போலாமா வேணாமா ஈவினிங் போலாமா
காய்கறியா நீயா வாங்வ
நாளைக்கு ஊருக்கு போறன் சொ ன்ன இன்னைக்கு பீச்சுக்கு கெளம்னோமா போன வாரோ வந்து எங் வீட்டுக் அந்த பூஜைக்காக எல்லாரு வந்திருந்தாங்க அதுல கொஞ்ச பேரு
என்ன பூஜ
டுவல் டு இருக்குது அதா அந்த விநாக பூஜ எங்க வீட்ல பட சாங்க சொன்னல அதுக்காக ஊர்ல இருந்தெல்லா வந்துருந்தாங்க அதுல ரெண்டு மூண் பேர் வந்துட்டு ஊருக்கு போகாம இங்க இருக்காங்க சரி ரெண்நாள் ஊருக்கு போய்ட்டு வருவோ அப்டின் சொல்லிட்டு நானு சரி போலா போலா அப்டின்ட்டு ஒக்காந்திருந்த கால்லிர்ந்து கோயிலுக்கு போறது இப்டியே போயிடுச்சு சரி ஈவினிங்காவது
ம் அப்படின்னு உக்கார்ந்துகிர இப்ப
கடுப்பா இருக்கு இந்த வெயிலு பாக் ஆ செம்ம ஜாலியா இருக்குங்க்கா நாங்க செமையா இருக்கு ஜாலியா நல்ல என்ஜாய் பண்ணுவோ
அப்பிடியா
ஆமா
இப்ப போயிட்டு வ
இந்த கிளைமேட் ட நம்பவே முடில திடீர்னு வந்துட்டு வெயில் அடிக்கிது திடீர்னு அப்டியே கிளைமேட் மூடிருது
அப்டியா
இத நம்மளால கணிக்கவே முடில
ம் ம் ம் ம் செம்ம வெயில் வெளுத்து வாங்குது
நாளு இந்த வெயிலுக்கெல்லா மழ பெய்யுது வெயிலோட சேத்து
அப்டியா
அந்த சாரல் வந்து ஸ் அப்டியே சாஞ்ச மாரி அடிக்குல்ல
ஆமா
இங்கருந்து பாக்குறோ அழகா இருந்துச்சு ஆனா அது வெயில அத ரசிக்க கூட புடிக்கல
ம் ம் ம் ம்
ஹீட் அப்டியே எறங்கது பட் அந்த ஹீட்டு உள்ள வருமுல்ல அந்த மா சாரல் அடிக்கிறது இந்த நமக்கு இந்த உள்ள தெரியுல்ல
அதுவுமே அதுவுமே ஹீட் ஆ வருது இது எதுக்குடா அந்த மழ அப்டின்ற மாரி இருந்துச்சு
ம் ம் ம் கரெக்ட் தான எதுக்கு இந்த மழன்ற மாரி தா இருக்கு
அப்டின் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ஆனா திடீர்னு மழ பெய்து திடீர்னு வெயில் நம்ப முல்ல அதுனால
ம் ம் ம் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்ரியா மழையும்
அதா
ஆ சொல்லு
வெயில் டைம்ல மழைய எதிர்பாக்குறோ ஆ ரெண்டு இருக்குற நேரத்துல ரெண்டுத்தையுமே நம்மளால வந்துட்டு அத இது பண்ணி க்க முடில கடுப்பா இருக்குல்ல அந்த மாரி இருந்தா அ
ஏய் எனக்கு மழைய கூட தாங்கிடுவன்டி எம்மா எக்சு ஆக்சுவலி வெயில தாங்கிலா மழ தாங்க முடியாது டி
இது வேறயா
யோ ஆமா வெயிலே தாங்கிலா மழய தாங்கவே முடியாது என்ன கேட்டா நா அப்டிதா சொல்வே என்னுடைய இது
ம் ம்
எவ்ளோ குளுற தாங்குவ வெயிலா இருந்தா கூட எப்டிதா வ க காத்து விசிறி னு உக்கான்னுருப்ப மழ பேஞ்சா ஜொரொ வரு எல்லா பிரச்சனையு வரு நெக்ஸ்ட் கால் பேசலா சிஸ்டர் ஆய்